ஹலோ ஹலோ ஹலோ ஆ தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்ளா உங்களுக்கு சேரிங்க தோழி நீங்க பேச கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது தோழி ஆ இப்போ ஓகேங்க தோழி
சொல்லுங்க தோழி
தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்த்துல வந்து நெறய விஷயங்கள் வந்து மாத்தற மாதிரி இருக்கு இல்லைங்ளா அதாவது சிலது வந்து இந்த மா திரி ஒரு கல்வி வந்து படிப்புல நம்ம வந்து கொண்டு வந்தோ அப்டின்னா குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியு அப்படின் சொல்லிட்டு நம்ம கொண்டு வரதுக்கு சிலர் வந்து நம்ம பேசிருப்போ பக்கத்து வீட்டு ஆளுங்கிட்டயோ இல்ல நம்ம குடும்பத்திலியோ கூட பேசிருப்போ இந்த மாரில்லா ஒரு லெசன்ல்லா கொண்டு வந்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி இந்த மாரி லெசன்ஸ் எல்லா வந்து நம்ம இதுல வந்து எடுத்தா அ இன்னு கொழந்தைங்கள வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கு ஓ அப்படிங்கிற மாரி அந்த மாரி எந்த எந்த பாடம் வந்து நீங்க சேக்கணு எந்த இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அத்தியாவசியமா புத்தகத்துல இருக்கணு அப்படின் நீங்க நெனைக்கிறீங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நீங்க வந்து கேட்டது ரொம் ப ஆ தேவையான ஒரு டாபிக்ன் நெனைக்கிறே அப்டி பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எப்டின்னா நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறோ ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறோ ஒரு மார்க் எடுக்கிறோ அப்டின்ற மாரி இல்லாம ஒரு ஸ்கில்ஸ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது தா ரொம்ப முக்கியோ அப்டின் நெனைக்கிறே ஏனா வந்து இப்ப இருக்குற ஒரு சூழ்நில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறோ எல்லாமே வந்துட்டு எக்ஸா பேசிஸ்ல தா இருக்கு நம்ம வந்துட்டு நா ஒரு ஆறு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஆறு சப்ஜெட்லயே வந்துட்டு நம்ம இவ்ளோ மார்க் எடுக்கணு இப்போ ஒரு சயின்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்துட்டு நைன்ட்டிக்கு மேல எடுத்தா வந்துட்டு ஒரு எம் பி பி எஸ் சோ அந்த மாதிரி படிக்கலா அ இதே வந்துட்டு மேக்ஸுனா ஒரு இன்ஜினியரிங் போலா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அ எக்ஸாம் பேசஸ்ல அது கொஞ்ச மார்க்கு வச்சு அந்த மாதிரி பண்றதுக்கு பதுலா ஒரு ஸ்கூல்ல அத் துவும் வந்துட் ட்டு இருந்துட்டு கூட சைட்ல வந்துட்டு ஒரு ஸ்கில் அ பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்டு வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பசங்களுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்புடின் நான் நெனைக்கிறன் ஏன்னா ஒரு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த மெக்கானிக்ஸ் மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்க்ரு நட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா னோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கனா வந்துட்டு இந்த சைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம கையே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரொம்ப யோஸ்ச்சி ஒரு ஒரு விஷயமே ப்ராக் டிக்கலா வந்துட்டு அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி பண்ற மாதிரி வந்துட்டு நறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புடின்றத பாத்து ஸ்கில் பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட கொண்டு வர்றது அ அந்த பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் மூலயமா வந்துட்டு கிளாஸ் எடுக்கறது இப்ப வந்துட்டு ஒரு ஸ்கில் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு ப ஒரு பையனுக்கு வந்துட்டு ஆ அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றதுலியோ இல்லன்னா வந்துட்டு அந்த கெமிஸ்ட்ரியில வந்துட்டு அந்த இதெல்லாம் பண்றதுல வந்து எக்ஸ்ப்ரிமெண்ட்ஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா வந்து அவங்க அதுல வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அதுல வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியா கொண்டு வரதுக்காக நறைய கிளாஸஸ் வெக் கிறது அந்தஸ் உசா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது அந்த மாரி விஷ்யங்கள் பண்ணோம்னா அது வந்துட்டு அவங்களுக்கும் யூஸ்ஃபுள்ளா இருக்கும் அது இல்லாம வந்துட்டு நிறைய ஆஹ் அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுள்ளா இருக்கு எ ஃப்ருச் ப்யூச்சர்க்கு இதே வந்துட்டு ஒரு ஃபிப்த் ஸ்டாண்டர்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கோ வந்துட்டு அந்த எப்டி பண்றது அவரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு அவுரு அ கைல நம்ம பண்றது ஒரு சும்மா எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு வந்துட்டு அப்படியே போய் ஒப்புச்சு அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்க் வாங்குறதுக்காக நா ஃபர்ஸ்ட் ராங்க் எடுக்கணு செகன்டட் அந்த மாத்ரி இல்லாம வந்து இப்ப ஒரு பையன் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியா எடுப்பான் பட் அந்த அவங்களோட பிராக்டிக்கல் நாலேட்ஜ் வந்து ரோம்ப அதிகமா இருக்கு அ அவங்களுக்கு அதுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு நறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாத்ரி நா படிக்கும்போதே காலேஜ்ல நறிய பேரு பாத்ருக்கே இந்த மாத்ரி வந்து நம்ம வந்து அவ்ங்க மார்க்கு நறிய கம்மியா எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நறிய அரியர் கூட வச்சிருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிகல்ஸு வரும்போது ஒரு லேப்ல போய் நின்னுட்டம்னா அவங்கதா வந்துட்டு டாப்ல இருப்பாங்க நம்ம படி படிக்கிற பசங்கள கூட கேட்டா வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்டி பண்ணுன் தெரியாது ஆனா வந்து ஒர் அரியர் வச்ச பையனோ ஒரு மார்க் சரியா எடுக்காத பையனோ கோ வந்துட்டு அந்த ஒரு லேப்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி யா இருக்கு நல்ல ஒரு மார்க் அந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட நல்லா பண்ணுவாங்க அந்த மாரி வந்து ஒரு ஒரு பசங்ளுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அத வெச்சு நம்ம வந்து அடுத் த லெவல்கு கொண்டு ஒ ஓற்துக்கு வந்துட்டு இந்த மாரி க்ளாசஸ் நறைய கண்டக்ட் பண்ணாங்க ஸ்கூல்ல அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்டின் நெனைக்கிற தோழி நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு சில கொழந்தைங்க வந்து இப்போ நல்லா படிக்கிற கொழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல வந்து அதே மாதிரி பெஸ்ட் குடுப்பாங்கட்டு இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ற குழந்தைங்க வந்துட்டு இதே நல்லா படிக்கணு அப்டிங்கிற மாரி அவசியம் வந்து இல்ல அந்த மாரி அவங்கவுங்ளுக்கு எந்தெந்த பீல்டு வந்து பிடிக்குதோ அது வந்து அவங்க சூஸ் பண்ணி போறதுக்கு பேரண்ட்ஸ கொஞ்ச வந்து ஒத்துழைப்பா இருக்கணும் சில விஷ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்லியும் வந்து இப்போ சில மாற்றங்கள் வந்தாலுமே வந்து முன்னாடி எல்லா அந்த மாரி கடையாது நறைய கொழந்தைங்க வந்துட்டு புத்தகத்துல இருக்க மட்டு அப்டியே படிச்சு வந்து வாமிட் பண்ணுவாங்க அப்டி இல்லாம அவங்ளுக்கு கொஞ்ச பிராக்டிகலா சொல்லி கொடுத்தாங்க இப்ப சயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில லெசன்ஸ் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லி தருவாங்க நாங்க படிக்கிற காலத்துல எல்லா ஆனா வந்து அதே மாரி எல்லாமே ஒரு இப்போ சின்ன கொழந்தைலேந்து ஒரு பூங்காவ பத்தி ஒரு புத்தகத்துல வருது ஒரு லெசன் அப்டின்னா அந்த பூங்காக்கு கொண்டுட்டு போய் கூட்டிட்டு போய் ஒரு நாள் பர்மிஷன் கேட்டுட்டு கூட்டிட்டு போய் அந்த பூங்கால வந்து சுத்தி காமிச்சு இதா பட்டாம்பூச்சி இது நறைய வண்ணங்கள்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி் கொடுத்தோ அப்டின்னா இத கடைசி வரக்குமே வந்து மறக்க மாட்டாங்க இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப முக்யமான விஷ்யம் இந்த மாரி நா படிச்ச காலத்துலியும் அப்டிதா இப்ப வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அத படிச்சு இந்த கொஸ்டினுக்கு இப்டிதா ஆன்சர் எழுதனு அப்படின்னு இருக்கு ஏன்னா வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு கொஞ்ச தப்பா எழுதிட்டாலு கூட அதுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டான ஒரு மார்க் போட மாட்டங்க நம்ம வந்து எப்டினா சும்மா அப்டியே படிச்சு அந்த ஒரு டெஃபநெஷன்னா அந்த டெஃபநெஷன அப்படியே தான் எழுதனு அப்டின்ற மாரி அப்ப தா நானமார்க் குடுப்பே அப்டின்ற மாரி சில டீச்சர்ஸ் இருப்பாங்க இப்பல்லா வந்து கொஞ்ச மாறிடுச்சுனு நா நனைக்கிறே ஏன்னா வந்து இப்ப எப்டி சொல்றாங்கன்னா நீங்க வந்து புரிஞ்சுட்டு படிக்கணு அந்த அந்த ஒரு சென்டஸ் இருக்கு இப்ப ஒரு டெஃபனெஷன் இருக்குன்னா அத புரிஞ்சு உங்ளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு சென்டன்ஸா எழுதினீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நாங்க மார்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷ்யங்கள் வந்து மாத்தியு கொண்டு வந்திருக்காங்க அப்டி நனைக்கிறே ஸ்கூல்ல அந்த மாத்ரி இருக்கும்போது வந்து நமக்கு பசங்ளுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு இந்த மாத்ரி வந்து சரி ஓகே இந்த மாத்ரிதா படிக்கணும்போல இருக்கு சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு அ ஒரு இங்கிலீஷ்லியோ ஒரு தமிழ்லியோ நமக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல அத நம்ம எப்டி வந்து ஒரு சென்டன்ஸா ஃபார்ம் பண்ணி அத எழுதுறோ அப்டின்ற மாத்ரி நறைய விஷ்யங்கள் வந்து மாற்றம் இருக்கு அப்டின்னு தா நா நனைக்கிறேன் சோ அந்த மாதிரி வந்தட்டு பண்ணும் போது பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஆயிருக்கு சரி நமக்கு தெரிஞ்ச மாத்ரி நம்ம எழுதும்போது அதுக்கு ஒரு மார்க் வருது ரெகக்னைஸ் பண்றாங்க அப்டின் நா இருக்கும்போது கண்டிப்பா வந்து பசங்களுக்கு இன்னு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரு நெறையவு படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்கன் நெனைக்கிற
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னிங்க நானும் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது அப்படிதா ஆ புக்குல வந்து இருக்கிற மாதிரி அந்த இஸ்சு தட்டு வாசு கூட மாறாம வந்து நம்ம எழுதணு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல வந்து இருக்கு நா டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே அப்படிதா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கனாலு ஆனா தமிழ் மிஸ் வந்து பாத்திங்கனா தமிழ்ல வந்து நமக்கு இது இருக்காது மத்த எந்த ஒரு ஆங்கிலத்துல கம்ப்யூட்டர் எடுத்திங்னாலும் சரி காமர்ஸ் எகனாமிக்ஸ் எல்லாத்துலியுமே வந்து பாத்திங்னா இஸ்சு தட்டு வாஸ் கூட நம்ம வந்து மறக்காமா ஏன்னா நமக்கு எல்லாமே மற ஞாபத்துல இருக்குன் சொல்ல முடியாது சோ அந்த மாரி சமயத்துல அந்த சென்டன்ஸ்ல இஸ்சு வாஸ் தட் இல்லனா கூட அதுக்கு கூட மார்க் கொறைப்பாங்க அப்பங்கும்போது நா காலேஜ்ல ரொம்ப பயந்த அப்ப காலேஜு இதே மாரிதா இருக்குமா அப்டினு சொல்லிட்டு ஆனா காலேஜ்ல முதல் நாள் போம்போதே எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னா நீங்க ஸ்கூல்ல இந்த மாரி படிச்சிருப்பிங்க இந்த மாரிலா இங்க கெடையாது எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டுதா எழுதற மா ரி வரு அதே மாரி நாங்க வந்து நோட்ஸ் எல்லா வந்து நாங்க குடுக்க மாட்டோ நீங்களே வந்து நாங்க லெசன் இது பண்ணும் போது நோட்ஸ் இது பண்ணிக்கனு அப்படினாங்க இதுனாலு வந்து பாத்திங்கனா எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவு படிக்க முடிஞ்சுது அது மட்டு இல்லாம நெறைய விஷயங்கள் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து படிக்க வேண்டியதா இருந்தது எங்களுக்கு புக் கு அந்த மாரி எல்லா பெருசா கெடையாது அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டு ஒரு புக்குதா தூக்கிட்டு சுத்துவோ சோ நோட்டுங்க வேணா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நோட் இருக்கு அவ்ளோதா மத்தபடி வந்து பெருசா இதெல்லா கெடையாது அதனால காலேஜ்ல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு குடுத்தது அப்படின்னே சொல்லலா அதுவு நா அப்ப பி பி ஏ வந்து பாத்திங்கனா நா அப்படி பண்ணதுனால எம் பி ஏ வந்து பாத்திங்கனா கரஸ்ல போட்டனால அதுமே வந்து நா அப்படிதா படிச்சே ஃபுல்லா என்னோட அபிப்பிராயம் வெச்சு என்னோட எஸ்பீரியன்ஸ் வெச்சுதா நா எழுதுனனால ரெண்டு இதுலியுமே வந்து பாத்திங்கனா நா ஃபர்ஸ்ட் கிளாஸ்தா சோ அந்த மாரி ஒரு நல்லா இருந்தது ஆனா இதே ஸ்கூல்ல வந்து பாத்திங்கன்னா நா ஜஸ்ட் பாஸ் ஆகற ஸ்டூடெண்ட்டு லெவன்த்துல மட்டுந்தா வந்துட்டு ஃபோர்த் ரேங்க் அந்த மாரி எடுப்ப ஏ அந்த நேரத்துல நா ஜஸ்ட் பாஸ் ஆகறே அப்படிங்கும்போது இந்த மாரிதா அந்த இஸ்சு வாசு தட்டு எல்லாமே இல்லாதனால வந்து இத கம்மி பண்ணிர்றாங்க மார்க்க கம்மி பண்ணிர்றாங்க
ஒன்னு இருக்கு ஸ்கூல்ல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியேதா ஒரு செண்டன்ஸு ஒரு டெஃபனிஷனுன் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ரெண்டு செண்டன்ஸ் இருக்குனா அதுல ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம அத அப்படியே எழுதனு அப்படின்ற மாரி ஆ டீச்சர்ஸு எதிர்பார்ப்பாங்க சோ அதே மாரி திடீர்னு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து மக்கப் படிச்சு மக்கப் அடிச்சு எழுதனுமே அப்படின்ற ஒரு பயத்திலயே வந்து நம்ம கரெக்டா வராது நம்ம ஒரு சென்டன்ஸ நல்லா மக்கப் பண்ணி போய் எக்ஸாம்ல எழுதலானு உக்காந்துருப்போ ஆனா அங்க போயிட்ட உடனே வந்து நமக்கு டக்குன்னு வந்து அந்த ஒரு ஒரு செ ஒரு வார் த்தை நம்ம மறந்துட்டாலு கூட அந்த ஒரு சென்டன்ஸே மறந்துரு அப்ப வந்து டோட்டலாவே நமக்கு மறந்துரு அந்த மாதிரி எனக்கு நெறைய ஆயிருக்கு அதே மாதிரி இருக்கும் போதுதா நா எனக்கு ஸ்கூல்லியு வந்துட்டு நா கொஞ்ச ஆவரேஜாதா படிச்ச அதுக்கு அப்பறமாதா நீங்க சொன்ன மாதிரியே நா காலேஜ் போனதுக்கு அப்பற நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலா அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நா எழுதும்போது எனக்கு கரெக்டான அந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லா போடும்போது எனக்கு இன்ஜினியரிங்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜு வந்துச்சு ஒர ஃப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன் எடுக்கற மாதிரி ஒரு நல்ல பர்சன்டேஜு வந்துச்சு அதனால வந்துட்டு அதே மாதிரி இப்ப வந்துட்டு நெறைய விஷயங்கள் சேன்ச் ஆயிருக்கதனால ஸ்கூல்ல வந்துட்டு பசங்களுக்கு ஒரு ஃபிஃப்த்துக்கு மேலயே வந்துட்டு இந்த மாரிதா படிக்கணு அந்த மாரி ரெஸ்டிரிக்ஷன்ஸ் எதுவு இல்ல நீங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு தெரியுதோ அந்த மாரி வந்து உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுங்க அப்டின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது குடுக்கறதுனால நல்ல பசங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலு நல்ல ஒரு மார்க்கு வர்றதுனால இன்னமு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நெறையா விஷயங்கள் பண்றாங்க நெறைய நல்லா படிக்கிறாங்க அப்படின்தா நெனைக்கிற நானு அது வந்துட்டு அது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம அந்த காலத்துல வந்து அந்த இவ்ளோ கொஞ்ச கஷ்டப்பட்டதுனால இப்ப வந்துட்டு நெறைய விஷயங்கள் அந்த சிலபஸு செரி பிராக்டிகலா படிக்கணு அப்படின்ற மாரி ஒரு விஷயமு சரி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுலியு நெறைய ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்ததுனாலயு செரி பசங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இன் ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுக்குறதுக்கு நல்ல உதவியா இருக்கு அப்படின் நெனைக்கிற நானு
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆ இந்த மாதிரி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம தோழி சரியா கொடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு நன்றிகள் தோழி நன்றி